கம்மா
அக்கா நல்லார்க்கீங்களா
ஆ நல்லார்க்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கம்மா நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்க
ம் வீட்ல எல்லாரு நலமா
எல்ல எல்லாரு நலமா இருக்காங்க
ஆ
நீங்க எந்த என்ன தொழில் பண்றீங்க
நா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தா இருக்க
ம்ம்
வீட்ல டைலரிங் அது பண்ற
ம்
அவ்ளோதா வேற வீட்ல வீட்டு வேல பாத்துட்டு ஏதாச்சு டைலரிங் பண்ணிட்டு இருக்கோமா
ம் சரி உங்கோ நானு டை்லரிங் பண்ணுவ ஒரு விஷயோ தெரியு ம் ஒரளவுக்கு பிளவுஸ் அதே தச்சுக்குவ
ஆ
முன்ன வேலசெஞ்சுட்டு இருந்த
ஆ என்ன வேலமா
இது ரயில்வேல ட்ரெஸ்சுங்கல்லா எடுத்து ஹேண்டிகிராப்ட்ல தச்சு குடுத்துட்டிருந்த
அ எங்க
ரயில் வேல கோட்டு சர்ட்டு
ஆ
அது ஒருஷமா தயல் போட்டுருந்த ரெடிமேட் இந்த துணிங்க இல்லையா ஸ்கூல் பசங்க துணி அந்த மாரி அது தெச்சு குடுத்துட்டு இருந்த
ம்
ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து இரவத்தஞ்சு ரூபா அப்டி தருவாங்க
அ
அத தெப்பே ஒரு நாளைக்கு ரெண்டு கோட்டு அஞ்சிக்கோட்டு
ம்
வீட்டு வேலயெல்லா முடிச்சுட்டு
ம்
என்னால முடிஞ்சத செஞ்சு குடுத்துட்டுருப்ப பணோ ஒரு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இரவத்தஞ்சு ரூபான்னு தருவாங்க ஒரு அஞ்சி தெப்ப ஆ மா தையல் போட்டு தச் தெச்சே ரெடி பண்ணி தருவோ
ஆ ஆ ஆ
ஸ்கூல் பசங்களோட துணியெல்லா வருது இல்லைங்ளா
ஆ ஸ்கூல் துணி ஆ அந்த துணி தெச்சிங்ளா
அந்த மாதிரி அங்க வந்து ரயில்வேல்ல வேல செய்யறவங்களோட துணிங்க வரு
ஆ சரி சரி
காக்கி யூனிஃபாமு
ஆ
ப்ளூ கலர் ப்ளூ கலர்ல ஒரு சில ட்ரஸ்ஸுங்க
அ அ அதெல்லா தெப்பிங்ளா
இது மாரி தெப்ப அதுக்கடுத்து வந்து காக்கி யூனிஃபாமு அந்த மாரியெல்லா வரு
ம்
நல்ல வருமானம் எல்லா கெடையாது தெக்க முடியாது ஓரளவு கம்மி தான காசு ஆனா நெறைய துணி நூலு ரெடிமேட் வாங்கிட்டு ஹோல்சேல் ரேட்ல வாங்கி போயி தையல் போட்டு பட்டன் வச்சு தச்சு குடுக்கணு
ஆ
கம்மி தா ஒரு இரவத்தஞ்சு ரூபா ஒரு பீஸ்க்கு தருவாங்க
ம்
அத ரெடி பண்ணி ஒரு ஐநூறுபா
ஒரு நாளைக்கு ஐந்நூறுபா அப்டி தெ
ஐந்நூறுபால்லா தெக்க முடியாது ஒரு நூத்தி இரவத்தி அஞ்சி ஒரு அஞ்சி பீஸ் தெப்ப
அவ்ளோதா
இல்லனா பேண்ட்டு ஒரு அஞ்சி
ம்
அதனால செய்ய முடியாது இல்லையா
ஆமா
அதனால கொஞ்சோ கொஞ்சோ செஞ்சிட்டு
இப்பவு தெக்கிறீங்ளா
வீட்டுவேலையு பாத்துக்குனு அதுவு தெஞ்சு செஞ்சி குத்த அப்ப செஞ்சி குடுத்த இப்ப இல்ல முடில என்னால
ம் இப்ப தெக்க முடில
ம் அங்க சவுண்டு அதிகமா வருது
ம்
அ அதனால சரின்ட்டு அந்த நல்ல துணி தைப்பே அந்த மாதிரி குடுப்ப
ம்
கொறைஞ்சது ஒரு மாசத்துக்கு ஒரு அ ரெண்டாயிரோ அப்டி வருமான வர மாரி தப்பே மாசத்துல ரெண்டு மூணு
ம் சமாளிக்க முடியுமா இந்த வருமான வச்சு
அதையு நா செய்யல அது மத்தமே வச்சு நா செய்யல அது சைட் தொழிலா ஒரு சிறு சேமிப்பு மாரி அத வச்சு குடும்பத்த ஒண்ணு ஏழல
வேற வருமானம் வந்துட்டு இருந்துச்சு
வந்துச்சு இருந்துச்சு நாங்க வந்து அது வந்து சைடா ஒரு தொழில் எங்களுடைய வருமானமு அது லேடிஸ்
அ நம்மம்ம கை செலவுக்கு
ஆமா ஆமா
யாரையு கேக்காத மாரி நம்ம சம்பாதிச்சு
ஆமா
நானு அப்டிதா தேய்ப்ப வீட்ல ஃபால்ஸ் வக்கிறது அது இது ஆள்ரக்க்ஷன் பண்றது அந்த தையல் போட்டு குடுக்கறது அத இது பண்ணிக்குவே ஏ கை செலவுக்கு நா சம்பாதிச்சுக்குவே வீட்ல
ம் ம்
ஒன்னு ரெண்டு ப்ளவ்ஸ் தெப்பே எல்லா ஏ கை செலவுக்கு நா யாரையு கேக்காத மாரி வெச்சிக்குவே
பிளவ்ஸு சுடிதார் எல்லா தெப்பிங்ளா
சுடிதாரு தெக்க தெரியாதுன்னு கட்டிங் எல்லா ஜாக்கெட்டு ஆமா எல்லா அவரு கைங்க சுடிதாரு ஹேன்ஸ் வைக்கிறது
ம்
கை ஜாயின் பண்றது இதெல்லா செஞ்சிக்கலா அந்த மாரி தெய்க்கிறதே வரு பிளவுஸு நம்புள்து மட்டு தெச்சுக்குறோ வேற ஆளுங்கள்து தெக்க இன்னு கிளியரன்ஸா தெக்க வரல சரி வாரியா
தையில் வந்து எதுவுமே எதுவா இந்தாலு தெச்சிக்கலா நம்பளே செய்லா ஒண்ணு பிரச்ச ன இல்ல தெரிஞ்சிக்கிட்டா போது பிளவுஸ் தெக்கற்த்துக்கு தெரிஞ்சவே அதெல்லாமே செய்யலா
ம்
ஆனா சுடிதாரோட கட்டிங்கு ஜீன்ஸ் கட்டிங் எல்லா தெரியில அவ்ளோதா தெச்சி கட் பண்ணி குட்த்தா தெச்சுடுவீங்ளா
ஆமா தெச்சுடுவே அந்த அளவுக்கு இருக்கு கட்டிங் ஒழுங்கா வர மாட்டனுது ஒரு மாசம் போய்ட்டு டிரைனிங் போனோங்கனா பயிற்சி எடுத்துக்குனா கத்துக்குவோ போலான் இருக்கோ அதுவு ஒரு மாசோ போயிட்டு பயிற்சி பயிற்சி எடுத்துக்குனு அதுக்கப்புறமா தெக்கலா மத்தவங்களத வாங்கி தெக்கலான் பாக்குறோ இல்ல சின்ன சின்ன கொழந்தைங்ளா இருந்தாங்க எல்லா இப்பதா பெரிய பெரிய பசங்க ஆயிட்டாங்க அவுங்க வேல அவுங்களே செஞ்சிக்கிறாங்க கொஞ்ச நம்மளுக்கு வேல கம்மி ஆய்டுச்சி இனிமேலாச்சி அதெல்லா போய்ட்டு நம்ம பயிற்சி எடுத்துகுனு தெச்சிங்கனா நம்பளுக்கு டைம் கெடைக்குது இப்ப கொஞ்ச
ஆமா நல்லது
டைமத்துல தெச்சி சம்பாதிச்க்கலா
ம்
அப்படின் இருக்கு இனிமேல் பாக்கலா
வீட்டுக்குள்ளயே சாம்பாதி க்கலா பிரச்சன
ஆ வீட்ட விட்டு எங்க போகாம வீட்டு்லயே நம்ப வேல பாத்துக்கலா
அதனால தா நீங்க அந்த தொழில செலக்ட் பண்ணீங்ளா வீட்லயே தெச்சிக்கலா வீட்ல சம்பாதிச் க்லா ஏதோ
ஆ வீட்டோட இருப்போ எங்க போறதில்ல வீட்லயே சி வீட்லயே குடும்பத்த பாத்துக்கலா
ம் நல்லத் தா
எங்க எங்க வீட்டு எங்க வீட்டுக்காரு ஜவுளி வியாபாரோ அது இது துணியு கடலந்து எடுத்துட்டு வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக் கெல்லா அப்பப்ப ஏதாச்சு கேட்டாங்கனா எடுத்துனு வந்து வித்துக்வே அது ஒரு சைட் பிஸ்னஸ் மாதிரி
ம் ம் ம்
இந்த ட்ரஸ்ஸுங்க எடுத்துட்டு வந்து அதுவும் சேல்ஸ் பண்ணிடுவேன் அந்த மாதிரியும் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா
சேர் ஸ்
ஓரளவுக்கு போ பரவாயில்ல சமாளிச்சுட்டு வரேன்
ம் நல்லதுதான்
ஆ
ஓளவுக்கு ஏதோ திறமையா நீங்க ரொம்ப நல்லது தான் நானும் அந்த ஹேண்டிகிராப் அங்கதான் வேலை செஞ்சேன் காக்கி யூனிஃபார்ம் தைப்பேன்
ஆ
பெரிய பெரிய ட்ரெஸ்ஸங்க
ம்
அது சாப்ட்டு ஒரு சத்து ஒருஇதுவா பத்தஞ்சு ரூபா தான் தருவாங்கப்போ இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னே நான் செஞ்சத சொல்ற
ம் இப்பெல்லாம் எதுவும் டைலரிங் பண்ண மாட்டீங்களா
இப்போ வந்து இல்ல உடம்புக்கு அந்த அளவுக்கு ஸ்டென்த்து இல்ல இப்போ ஏதேதோ அதிங்க வர்தா ஆ அ எலும்புத்தேய்மானம் அதிகமாகிறதுனால ஆ ஆ
ம்
எ அது அங்கிருந்து எடுத்துட்டு வந்து ரயில்வேல செய்யணுன்னா கொஞ்சோ கஷ்டோ
ம்
வேர ஏதோ தொழில் பாத்துக்கலாம்னு நானு
விட்டுட்டிங்களா
ஆமா ஓய் விட்டுட்ட அதா
வேற ஏதாச்சு வியாபாரம் செய்யறது அந்த மாதிரி ஏதாச்சு ட்ரை பண்ணி பாருங்க
ஆ பிசினஸ்க்கெல்லாம் செய்ய வெளில உடல யாருமே ஜனங்க செய்யணும்னு ஆசதா
ஆ
இவங்ககிட்ட எல்லாம் இருக்காம போய் ஏதோ செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆசதான்
ம் உ பசங்க பாத்துக்கறாங்கல்ல உங்கள
ஏதோ சாப்பாடு போடுறாங்க
போதும் அவ்ளோதான் இனிமேல் உங்களுக்கு என்ன வேணும் உங்கப்ப குழந்தைங்கள பாத்துக்கன்னு பேத்தி பேற மாரி வளர்த்துட்டு அவங்ககிட்டேயே நல்ல ஒத்துழச்சு போனிங்கன்னா அதே
அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம மீறி இப்ப ஏதாவது நம்மளுக்கு கம்மி ஜாஸ்தி ஆச்சுன்னா வெளில போனா வீட்டுக்கு வறவங்க ரொம்போ கஷ்டம் இந்த காலத்துல
ஆமா
எந்த நேர எந்த மாதிரி ஆகுதோ ஒரு சின்ன பிரச்சன செலவுனா கூட
ஆ
கஷ்டப்படுத்துவாங்க ஜனங்க
ஆம்
நீ ஏன் போனேன்னுவாங்க எதுக்கு போனா எங்களுக்கு செலவ வைக்கிறேன்னுவாங்க
ஆ
அந்த கஷ்டத்து கோசம்தா நா போகாம கம்மனு இருக்குறே உம் நான் எது வீட்ல போறது ணட் எதோ இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன யாரு எந்த பிள்ளைங்களை வளர்க்கணும்ன்ற இதுல நா கவனிக்காம விட்டுட்டு சமாளிச்சுக்கு நிக்குறே
ஆ ஆ
இருந்தாலும் ஒரு கஷ்ட காலோ ஒரு நல்லது கெட்டது ஹாஸ்பிட்டல் செலவு மேற்கொண்டு ஒரு வந்துகிட்ட போனும்னா ஒரு க கேசால் உங்கக்கெல்லாம் கஷ்டமா இருக்குது
உம் நாம சம்பாதிச்சா நம்ம கையில இருக்கூ யாரையும் கேக்காம நாம செலவு பண்ணலாம் எங்க இருந்தாலு போலாம் வரலாம் மத்தவங்களுக்கு உதவலாம் மத்தவங்களுக்கு கஷ்ட ண்ணும் போது நாமளும் உதவலாம்
ஆமா
அந்த மாதிரி
ஆமா அதுதா ஆமா நம்ம சுயமா நம்ம கிட்ட பண்ண இருக்கணும்மா இல்லன்னா ரொம்ப கஷ்டம்தா
ஆமா
சம்பாரிச்சு சேவ் பண்ணி நம்ம கஷ்டத்துக்குன்னு இருந்தா தான் ஒரு ஒருத்தருடைய கையும் எதிர்ப பாக்காம இரு இருக்கிறது நல்லது
உம்
இல்லன்னா ரொம்ப கஷ்டம்தா எப்பவுமே இப்டி இருக்கிற ஜெனரேஷன்ல
டே நாப்பது ரூபா அம்பது ரூபா அப்டி பால் சேக்குறே
உம்
முந்தி கட்டுறதுக்கு ஒரு ஐம்பது ரூபா அப்டி வாங்குறே
உம்
பட்டுப்புடுவங்களை முந்தி கட்டணும்னா அந்த மாரில்லாம் அதுக்கு ச எது கெடைச்சாலும் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம்
ஆமா கைத்தொழில் கத்துக்கு வச்சுக்க ரொம்ப நல்லது தான் ஒரு ஒருத்தருமே
ஆமா
ஒருத்தருக்க எதிர்பாக்காம நம்ம ஒரு தொழில் கத்து வச்சுன்னு செய்றது ரொம்ப ரொம்ப நல்லது
நம்ம கையில இருந்தா நம்ம பசங்க என்ன கேட்டாலும் இது பண்ண முடியு
ஆமா
நாமளே செலவு பண்ணிக்கலா
உம்
அந்த மாதிரி ஏதாச்சு ஒரு தொழில் மேல பாத்துட்டு இருக்கோ
ஆமா ரொம்ப நல்லது தா
உம்
என்ன சாப்பாடு செஞ்சிங்க இன்னைக்கு
இன்னைக்கு சப்பாத்தி உருளைக்கிழங்கு காலையில
உருளக்கெழங்கு குருமாவா உம் சாப் டிஃபனா
இதுதா டிஃபன் காலைல இருந்து ஆயிடுச்சு
உம் மதேஸ் உம் எப்டி செய்வீங்க
ரைஸ் எடுத்துட்டு நாளா குக்கர்ல வக்க மாட்டே இதுலதா செய்வே குண்டால தா வைப்பே இது வெண்டக் கா வெண்டக்காசா கொழம்பு வச்சிருகே வெண்டக்கா சாம்பார்
வெண்டக்கா சாம்பார் சாம்பாரா வெண்டக்காய்
வெண்டக்கா கொழம்பு சாம்பாருன்றே
அ தேங்கா துருவி காரக்கொழம்பு மாதிரி
ஆமா கார கொழம்பு மா
அந்த அஜஸ்ட் க்லா
ஆ செரிங்மா நன்றி ஆ
சரிம்மா உரையானத்துக்கு ரொம்ப ம் பச்
மிக்க நன்றி
ரொம்ப நன்றிமா